ஹலோ
ஹலோ குட் ஈவ்னிங்
குட் ஈவ்னிங் மேடம் நல்லாருக்கீங்களா
நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
இன்னிக்கு நாள் எப்டி போச்சி உங்களுக்கு
இன்னிக்கா இன்னிக்கு கொஞ்சோ பிஸியாதா போச்சி
சூப்பர் மேடம் இங்கயு அப்டிதா மத்தியானோ வரைக்கு கொஞ்சோ பிசி அதுக்கப்புறமேட் டு கொஞ்சோ காத்துதா பயங்கரமா வெளுத்து வாங்கிட்டு இருந்துச்சி துணி எல்லா உள்ளுக்கு எடுத்து போட வெளில போட அந்த மாத்ரி
ஆமா இன்னிக்கு மழை வருதுன்னு சொன்னாங்க
அங்க மழை வந்துச்சிங்களா மேடம்
இல்ல நேத்து ஃபுல்லா நேத்து ஈவ்னிங் ஃபுல்லா மழை வந்தது அ நைட்டு வரைக்கு இருந்துச்சி அப்டி லைட்டா அப்புறோ ஒன்னு இன்னிக்கு ஒன்னு மழை இல்ல வெயில் தா இங்க பயங்கரோ
இங்கே மதியம் வரைக்கும் வெயிலா இருந்துச்சு அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா லேசான சில தூறல்கள் டிரஸ்லிங்ஸ் இருந்துச்சி அப்புறோ பாத் தீங்கன்னா மழதா அதுதா காத்துதா மழ இல்ல
ம்க்ம் காத்து கழிச்சிரோ ஆமா ஆமா வருமா வராதான் தெர்ல தமிழ்நாட்டுக்கு நம்ம செய்ட்லா மழ வருமா வராதான்னு தெரியில
அப்டிதா மேடம் இருக்கு
இங்கயு வெயில் பயங்கரமா இருந்துச்சி மழ வர ஒரு அறிகுறியு இல்ல நேத்து ஈவனிங் நேத்து ஃபுல்லா கொஞ்சோ ஆஃப்டே மைல்டா இருந்தது அப்புறோ ஈவ்னிங் ஒரு ஃபோர் ஒ கிளாக் மேல லைட்டா அப்டியே தூறல் வந்துச்சி அப்புறோ கொஞ்சோ சட சடன்னு வந்துச்சி அப்புறோ அப்டியே ஸ்லோவாயிட்ச்சி இன்னிக்கு நல்ல மழை இருக்குன் நென்ச்ச ஒன்னு வர்ல
வெயிட் பண்ணி பாக்கலா மேடம் ஏன்னா வந்து நேத்திக்கு நைட்டு ஒரு பதனோரு மணிக்கு மேல பாத்தீங்கன்னா இங்க திரிச் சில எல்லா பாத்தீங்கன்னா ஒரு பலத் த மழ மழன்னா சும்மா சாதாரண மழ இல்ல பயங்கர மழ அங்க எப்டின்னு பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளல்லாத் தண்ணி புகுற்ற மாரி
ஒ காத்தோட சேந்து
மழ அ ஆமா நல்ல நல்ல மழ மழ அதிகோ தண்ணி வந்து நல்லா சாக்கடைய எல்லா ரொம்பி வீட்டுக்குள்ளயே வந்துருச்சி
அய்யோ அ அ
அந்த அளவுக்கு தண்ணி
நம்ம சென்னை ஃபுல்லா நல்ல மழன்னாங்க அங்கியு சூறாவளி மாரி வந்தது தண்ணி எல்லா ரொம்ப இதாயிடுச்சி வீட்டுக்குள்ள எல்லா வந்துருச்சி அப்டின்னாங்க
ஒ
நம்மளதா கொஞ்சோ கம்மியாருக்கோம் போல இந்த சைடு எங்க சைடு சுத்தமா மழ இல்ல ரொம்ப கம்மி எதிர்பாத் சும் மழயவெச்சும்மாரு ரெண்டு நாள்
போக போக வரும்னு நெனைக்கிற மேடம் பாக்கலா ஏன்னா இப்போ என்ன மாரி நிலவரோ அப்டின்னே தெரியல இன்னைக்கு மழ வருன்னே வந்து நெனைக்கல நேத்திக்கலா எ நாங்க யாரு ஆனா திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மழ அது கொஞ்சோ நேரோ கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா விட் னு பாத்தா அப்டி இல்ல
ம் ஆ ஆ பரவால்ல கொஞ்சோ கூலிங்கா இருந்துருக்கும் இங்க எல்லா இன்னு வெயில் தாக்கம் பயங்கரமா இருக்கு
ம் நீங்க இதுக்கு முன்னாடி அந்த இதல்லா பாத்துருக்கீங்களா மேடம் மழைய்ணோன்ன எனக்கு அத வந்து கேக்கணுன்னு தோணுச்சி சூறாவளி காத்தெல்லா பாத்துருக்கீங்களா டீவில தா
டீவிலதா பாத்திருக்கே நானும்
அதுவு நம்ம இந்த ஹாய் அமெரிக்கா பக்கம் லா பாத்தீங்கன்னா இந்த சூறாவளி காத்து வந்து ஹரிகேன் சைக்ளோன்னு சொ சொல்லுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அது வந்து ரோட்லேயே வந்து நகந்து போய்கிட்டு இருக்கும் அந்த சூ சூறாவளி காத்து வந்து அப்டியே ரோட்லயே நகந்து போய்கிட்டு இருக்கும் அத வந்து அப்டே தொரத்திகிட்டே போவாங்க அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹரி கென் ஹன்டர்ஸ் அப்டின்னு சொல்லிக்குவாங்க எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அது எங்க போய் முடியுது என்ன ஏது அப்டிங்கறத வீடியோ எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க
ஓஓ
இந்த மாரி சில விஷயங்கள் எல்லா பாக்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா அபூர்வமாவும் இருக்கு க்கு இதெல்லா நம்ம ஊர்ல நடக்குமான்னு எனக்கு தெரியல
நா இப்பதா அத கேள்வி படுற உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டன் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆக்சுவலா தெரியல எனக்கு இப்பதா நீங்க இது சொன்னது நா புதுசு நா டீவில பாத்திருக்கேன் இப்போ சூறாவளி பயங்கரமா இருந்துச்சு மர எல்லா உழுந்துச்சு காரெல்லா அப்டி போயிடுச்சு அப்டி அப்டின்னு சொல்லி பாக்குற நியூஸ்ல பட் அதோட இது வந்து இப்டில லெவல்ல இருக்கோனு எனக்கு தெரில
நானு முத தடவ அத கேக்குறப்போ அப்டிதா இருந்துச்சு அப்றோ யூ டியூப்லயும் நா போய் செக் பண்ணி பாத்தேன் இதெல்லா உண்மையா அப்டின்ட்டு பாத்தே அது
ம்
அந்த சூறாவளி காத்த பின்தொடர்ந்து போறது ஆ அத தொடர்ந்து அப்டியே போய்கிட்டு கிட்டே இருக்காங்க
அதா அதா
ஒரு கார் எடுத்துக்கிறாங்க அது அவுங்க காரு தா நெனைக்கிற பொதுவா அவுங்க காரு இருக்கோ இல்லாட்டி ஏதாவது வாடகைக்கு அந்த ஒரு பெரிய கார் மாரி இந்த ஜீப் பு மாரி வந்து ஒரு பெரிய காரா வந்து எடுத்துக்கிட்டு அத தொடர்ந்து பின் தொடர்ந்து பொய்க்கி டே இருக்காங்க
ஒ ஒ
அது எங்க போய் முடிய்து என்ன ஏது அப்டின்றத பாக்குறாங்க
அததா ம்
அது வந்து அவுங்ளுக் வந்து பாத்தீங்கனா அது வந் து ஒரு பொலுதுபோக்குன் சொல்றதா இல்ல அத் என்னான் சொல்றதுன் தெரியில ஆர்வம்னு
தாஜானா ஒரு அ ஆ ஆராட்ச்சி தா ஆராட்ச்சி பண்றதானே அவுங்ளோட இது எல்லா மே அவுங்க எதுல்லாத்துலியுமே ஒரு நாலேஜ் பெர்சன் தானே எதுன்யாலுமே ஆராட்சி பண்ணி அது என்ன ஏதுன ஆ இது பண்றமே அவுங்ளோட வேலயாவே இருக்கு
அதனால அந்த மாரி பொயிருப்பாங்க
ம் கெரட்டுதா அது செக் பண்ணிட்டு அப்ற அதுக்கு ஒரு பேர் வெப்பாய்ங்க
இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி அந்த இதெல்லா பாத்துருக்கீங்ளா இந்த பனி பனித்து பனி இந்த ஸ்லோன் சொல்வாங்கல்ல
ஆமா ஆமா அது வந்து நா ஆர்டிபிஷ்யலா பாத்துருக்கே நேச் எதுலா பாக்ல
ஆர்டிபிஷ்யலா பாத்துருக்கீங்ளா நா அது கூட பாத்தது இல்ல மேடம்
ல்ல அதுல வந்து நம்ப இதுலிலா போட்றாய்ங்கில்ல இப்ப சென்னையல கூட போட்ருந்தாங்க ஒரு இதுல ரு எக்ஸ்போ ஒன்னு போட்ருந்தாங்கல்ல அதுல உள்ள போய் அத்ல வெளையாற்றது இதுலா பண்ணும்மோது அதுல இருக்கு
ஓஹோ தெரியில இது வரக்கு நா அதலா பாத்ததுல்லை
ஓகே எக்ஸ்போல நெறைய எடத்துல போடுற எடத்துலிலா அந்த ஸ்னோ இது ஷோனே போடுவாங்க அதுக்குள்ள போனா வெறு அது அது அது அது மாரி ஊத்திகிட்டே இருக்குற மாருக்கு மேலெல்லா அப்டே பட்றது அதெல்லா உண்மயாலுமே இருக்குற மாரி இருக்கு
நல்லாருக்குமா மேடம் ஆனா அது
ஆர்டிபிஷ்யலா கொஞ்சொ அதே எப்டி சொல்றதுனா ஒர்ஜினல் விட இது கொஞ்சொம் கம்மியா தான இருக்கு ஆனா நம்ப அத நா இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல பட் இது நா பண்ணிருக்கே குலு குலுன்ருக்கு கு ரொம்ப பயங்கரமான குலிங்கா இருக்கு ஆனா நல்லாதா இருக்கு இதுவே நல்லாதா இருக்கு ஆனா இது இத விட பெட்ரா நேச்சுரல்லா இருக்கிறது வந்து கொஞ்ச நல்லாருக்கு ந நெனக்கிறேன்
கரெக்டு தா மேடம் நீங்க சொல்றதெல்லா நா வந்து பேக் பேக்கர் குமார் அப்டினு ஒருத்தர் வந்து யூட்யூபர் ஒர்த்தர்ருக்காரு
ம்
அவுரு போட்டததான் பாத்துருக்கேன் அவுரு இந்த அண்டார்டிக்கா எல்லா பக்கமும் பொயிட்டு சுத்தி பார்த்து வீலாக் பண்ணி வீடியோ போடுவாப்ல யூட்யூப்ல தமில ஆளு
ம் ம் சிம்ப் லான் சொல்வாங்க தெரிய்மா சிம்லா அந்த அங்கதா வந் து ஸ்டேட்லதான் இருக்குன் நெனக்கிறன் பயங்கரமா இருக்குன் சொல்லுவாங்க கேஷ்மீர்ல இருக்கு
இந்த எடங்கலாம் நம்ம இன்டியாவுள்ளுக்கு வந்து பணி பணிய பாக்லா ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மாதங்கள்ல மட்டு பாக்கலா
பாக்கலா ம்
ஆனா அந்த நேர வந்து பாத்தீங்கன்னா
ஏற்காடு ஊட்டி சைடு எல்லா போய் பாத்தம்னா காலைல அந்த ப்ச் ஒரு மாரி பொகை மூட்ட மாட்டொ இருக்கு ஆனா பனி அது
மிஸ்ட்ன்னு சொல்லுவாங்கல்ல
ஆ அது அப்ப அது வ அது அது வந்து நம்பள நம்ம வந்து அதை டச் பண்ண முடியாது ஆனா அது நம்ம கிராஸ் பண்ணு நம்ளய நம்ளய இது பண்ட்டு போகு ஆனா தெரியாது ஆனா ஸ்னோ வந்து ஆக்சுவலா அத நம்ம டச் பண்லா கைல புடிக்கிறது அதெல்லா இருக்குல்ல
ஆமா மேடம் நீங்க சொன்னது உண்ம தா இந்த ஃப்ரோஸன் படத்துல கூட வந்து பா பாத்தீங்கன்னா அந்த சீன்ஸ் எல்லா நறைய காட்டுவாங்க ஸ்னோமேன் கிறிஸ்மஸ் தாத்தானாலே வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த ஸ்னோமேன்ல்லா செய்வாங்க ஒரு பொம்ம மாரி ஆமா அதெல்லா நம்ம பனிய எடுத்து நம்ம கையால பண்றது தானே
ஆமா
அதெல்லா இது வரைக்கு நா அனுபவிச்சதே இல்ல மேடம்
நானும் போய் இன்னு இதா பாக்ல சும்மா இது இந்த எக்ஸ்போல போடும்போது போய் பாத்துருக்கே அவ்ளதா
ஒரு நாள் இதுக்காகவே நியூயார்க் லண்டன் மாரி போகணுன்னு ஒரு ஆசைகள் இருக்கு ஆனா எங்கிட்ட பாஸ்போட் தா இல்ல
அதெல்லா ஈஸிதானே இப்பல்லா அப்ளை பண்ணா வீட்லயே அப்ளை பண்ணாலே வந்துருது
ஓஹோ எப்பிடி மேடம் ஃபாரின்ல நீங்க போயிருக்கீங்ளா எங்கேயு
ம் போவ்ல போல நானு வாங்கி வச்சிருக்கே
ஓஹோ
போகணு கண்டிப்பா
ஆனா இந்த மாரி சில விஷயங்கள் பாக்குறதுக்காக நா போனுன்ட்டு ஒரு பக்கெட் லிஸ்ட்ன்னு சொல்லுவாங்கல்ல அதெல்லா என்னோட பக்கெட் லிஸ்ட்ல இருக்கு
ம்
மொதல்லா வந்து காஷ்மீர் ஒரு தடவையாது போயிட்டு வரணு நம்ம இண்டியாக்குள்ள
ஆமா அது கண்டிப்பா
இந்த மாரி சில உங்க உங்களோட பக்கெட் லிஸ்ட் என்ன மேடம் இந்த மாரி
எனக்கு வெளிநாடு சைடு தா போகணு பாஸ்போட் வாங்கி வச்சுட்ருக்கே போகணு போகணுன்ட்டு
ஓ புரியுது மேடம்.
ம் இலங்கை இலங்கை போகணுன் ஒரு ஆச
இலங்கை ஆமா அங்க வந்து ஒரு சிலர் ஒரு சில இதெல்லாமே ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னுபாங்க அவங்களோட தமிழுமே வந்து கொஞ்சொ இன்னு வந்து கொஞ்ச பழை பழமை வாய்ந்த தமிழர்
ம் ம் ஆமா
அதுவு ஒடவ் போர்ற மாரி கண்டிப்பா மேடம் ஆனா நீங்க கேர்ளாவப் பத்தி முன்னாடி நம்ம ஒடவ ஃபோன்ல பேசிட்ருந்தப்போ அந்த போட்டவுஸ் பத்தி சொன்னீங்க
ஆமா கண்டிப்பா அதியு போணு எல்லா லிஸ்ட்ல இருக்கு
இதெல்லா நானும் போகணுன் ன்ற ஒரு ஐ டியால தா இருக்கே பாக்லா நம்ம கேர்ளாலருந் து ஸ்ரீலங்கா வரைக்கு போறதுக்கு எதுவும் போட் இருந்துச்
ஆமா அங்க அங்கருந்தே என்னது போட் ஹவுஸ்லயே போயர்லா
ஆமா அதா அந்த மாரி எதுவு இருந்துச்சுனா து வந்து விசாரிச்
இப்ப போட்டு விட்டுட்டாங்கன்னாங்க எ ஶ்ரீலங்காவுக்கு
ஓ அப்டிங்ளா
இராமேஸ்வரமா கன்னியாகுமரியோ எங்கயோ இருந்து விட்ருக்கன்னாங்க ஃபோர் தௌசண் என்னமோ போனா சொன்னாங்க
ஓஹோ ஃப்ரீ மேடம்
பாப்போ
ஓகே ஓகே ஓகே மேடம் நீங்க பாருங்க அப்டியே
ஆகே ஓகே ஓகே ஓகே ஓகே தேங்க்யூ பாய்
ஓகே மேடம் தேங்க்யூ